எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க வீட்லலா எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சா
உம் சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பிரியாணி சாப்ட்ட நீங்க
நா வன்ட்டு மொட்டன் குலம்பு சாப்ட்ட
ம் செரி செரி நா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இல்ல இப்போதா வேலயா முடுச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கே
ஆ நானு வீட்டு வேல இப்ப எல்லா முடிஸ்ட்டு இப்பதா கொஞ்சோ நேரோ உக்காந்த செரி தூக்க தூங்கலா அப்டின்னு சொல்லிட்டு நினச்ச செரி அதுக்குள்ளே நீங்க போன் பண்ணீங்களா அதா என்னன் கேக்கலான்ட்டு பேசிட்டு இருக்கங்க
ம்ம் தீபாவளிக்கு ஊருக்கெல்லா போயிட்டு வந்துட்டீங்களா
ஆ இன்னு தீபாவளிக்கு எங்கேயோ போல ஆ இங்கேயேதா இருந்தோ
ஓ
ஆ மொத நா மொத நாள் மட்டு ஊருக்கு போனு என்னா தல தீபாவளில்ல அதனால எங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த மொதல் நாள் வந்து வீட்டுல வந்து என்ன தேச்சி குளிச்சி கரிலா சமச்சாங்க சாப்ட்டு படுத் நல்லா போய்ட்டு வட்டு மறுநாள் வந்து எங்க மாமியார் வீட்டுக்கே போய்ட்டோ ஏன்னா எங்களுக்கு வந்து நோம்பு இருக்கு அதனால
உம் தல தீபாவளின்னா உங்க புருஷனுக்கு இது போட்ருப்பீங்ளா மோதிரோ போட்டீங்ளா அப்டி எல்லாத்தலயு தல தீவாளிக்குவேனா போடணு அப்டினு சொல்லி சொல்லுவாங்க அதாங்கேட்டே
ஏ நீங்கல்லா போடலனா வந்து வே போட மாட்டீங்ளா என்ன
இல்ல இல்ல நானு வந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து போட்டோ போட்டு எங்க மாமாக்கு வந்து சென்னைல்லாதேச்சி விட்டோனாங்க அதனால தா கேட்டே வேரொணுல்ல
ஆ ஆமா எல்லனாலே எல்லாருமே தல தீபாவளிதா மாமயார் மாமியார் வீட்டு வந்து மருமகனுக்கு எதனா போடுவாங்க இல்லயா ஆ எங்களுக் அக்கோ போட்டாங்கதா எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மோதிரோ போட்டாங்க
உம் அப்புற வேற எங்கேயு போலயா ஒரு படத்துக்கு அந்த மாரி எங்கேயு போகலயா
ஆ போனோ போனோ குடும்பமா காலில சாப்டுவோ எண்ண தேச்சு குளி சு எண்ண தேச்சு குளிச்சுட்டு சாப்ட்டு பட்டாசெல்லா வெடிச்சோ அப்புறோ மதியோ பிரியாணி செஞ்சாங்க பிரியாணி சாப்புட்டு அதுக்கப்புறோ சாயிந்திரமா படத்துக்குல்லா போனோ எதோ ஒரு புது படோ ரிலீஸ் ஆச்சு அதனால வந்து படத்துக்கலா போயிருந்தோ
படோ எப்டி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்லயா
உ நல்லா தா இருந்துச்சு போற வழியில எங்க பாதி தூரோ போய்ட்டே இருந்தோ
உம்
திர அந்த திரையரங்கத்துக்கு போக ஒரு அஞ்சு நிமிஷோ தா இருந்துச்சு அதுக்குல பாத்தா மழ வேற வந்துருச்சு அப்புறோ கொஞ்ச நேரோ வந்து இப்டிதாங்க ஒவ்வொர் எடத்துலயா நின்னுட்டுருந்தோ நெறைய மழ பேஞ்சுதுனால அதுக்கப்புறோ மழலா விட்டு விட்ட பிறகுதா திரை அரங்கத்துக்கே போனோ அதுக்குள்ள பாத்தா ஒரு அஞ்சு பத்து நிமிஷோ படமே வந்து போய்ட்டு இருந்துச்சு
ஓ செரியான மழயா
ஆ ஆமா திடீர்னு ரொம்ப சரியான மழையா வந்துருச்சு ஏனா அதுக்கு முன்னாடி வரைக்கு எந்த மழயு இல்ல வானோ கூட நா நல்லாதா இருந்துச்சு எதோ வானோ மூடிட்டுனா கூட இல்ல திடீர்ன்னு எப்டி மழ வந்துச்சுன்னே தெரில சரியான மழ வந்துருச்சு
ஓஹோ பட்டாசெல்லா என்ன பண்ணீங்க
ஆ பட்டாச வந்து எ கணவர் வந்து ஏற்கனே அந்த சீட்டு மாரி போட்டு வச்சிருந்தாங்க பட் பட்டாசு சீட்டு மாரி அது ஏதோ பத்தோ பன்னெண்டு மாசமோ போடுவாங்க போல அந்த மாரி கொஞ்ச கொஞ்சோ தொகையா தொகைய வந்து கட்டி போட்ருந்தாங்க அப்போ மொத்தமா வந்து தீபாளிக்கு வந்து அதாங்க ஆ வெடிகள்ல்லா வந்து நெறையா கொளித்திட்டாங்க பட்டாசுல்லா அது வந்ட்டு வெடிச்சோ ரெண்டு சீட்டா போட்டு புரியலங்க
ஒரு மாசத்துக்கு எவ்ளோ கட்ராரு
ஆ அத பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல எவ்ளோ தொகை கட்றாங்கன்ட்டு ஆனா பத்தோ பன்னெண்டு மாசமோ கட்றோ அப்டினு சொல்லிட்டு இருந்தாரு நா வேணா அவர்கிட்ட கேட்டு சொல்றே ஆனா பரவால்ல பட்டாசு நம்ம வந்து ஆயிரக்கணக்குல அந்த நாளைக்கு வெளிய குடுத்து வாங்கறதுக்கு கொஞ்சோ கொஞ்சோமா மாசோ மாசோ கட்டி வாங்குறது பரவாயில்ல தா ஏன்னா பசங்களுக்கு ஏத்த மாரியு இருந்த்ச்சு பெரியவங்க வெடிக்கிற மாரியு இருந்த்ச்சு புது புது வான வேடிக்கைகள் எல்லாமே இருன்ச்சு
அப்போ சீட்டு போடுறது நம்மளுக்கு வந்து நல்லதுன்றீங்க
ஆ ஆமா எனக்கு கொஞ்சோ அப்டிதா தோணுச்சி ஏனா இப்ப மொத்தமா ஆயிரோ ரெண் டாயிரோ அப்டி நம்ம குடுத்து வாங்றதுக்கு இப்ப வீட்ல சின்ன கொழந்தைங்கல்லா இருக்காங்கனா நம்ம நறையா வெடிக்க வந்து ஆசப்படுவாங்க பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம ஆசப்பட மாட்டோ அதனால வந்து நம்மளுக் கு கொஞ்சோ வாங்கிக்கறது சீட்டா கட்டி வாங்கிக்கறது நல்லதுதான
அது என்னன பொருள் இருந்துச்சுனு தெரியுமா அது உள்ள
ஆ எல்லாமே பட்டாசு தா இருந்துச்சு அப்றோ ச ஆ இனிப்பு இனிப்பு பல காரோ ஒண்ணு குடுத்தாங்க அதுக்கப் றோ வந்துட்டு ஏதோ ஒரு பய்யி பேகு மாரி ஆ நம்ம ஊருக்கெல்லா எடுத்து போவோல அந்த மாரி ஏதோ குடுத்தாங்கன்னு சொன்னாங்க நல்லாதா இருந்துச்சு அதுவுமே பாக்க நல்லா இதா இருந்துச்சு பை அந்த பையுமே நெறையா பட் டாசுங்க தா இருந்துச்சு விதவிதமான பட்டாசுங்க ஆ இந்த வான வேடிக்கைகள் அந்த வ அந்த அவுட் லா சொல்லுவாங்க இல்லைங்ளா அந்த மாரி வந்து இருன்ச்சு ஆனா நல்லா தா இருந்துச்சு
ம் அப்ப வந்து அது பட்டாசு வந்து நம்மளுக்கு வந்து பதினொன்னு தா ஆச்சு இந்த டைம்
அ தா பயனுள்ளதா தா இருக்கு ஏனா இப்போ நம்மளுக்கு சில சமயோ வந்து இப்ப தீபாளி நேரதுல வந்து புது ஆடைகள் லா வாங்குவோ புது துணிலா வாங்குவோ அப்போ வந்து கைல வந்து காசு இருக்கு இருக்காம இருக்கு இதுல பட்டாசு வேற வாங்கனுனா நம்ம வந்து எங்யாது கடன் வாங்ற மாரி இருக்கு திடீர்னு இருக்காது அது மாசக்கடனா இருக்கு அதே மாசோ மாசோ நாங்க கட்டிட்டோனா அது எப்டியாருந்தாலு நமக்கு அந்த மாசம் வந்த்ரு அது இது தானு வெரோ நம்ப அந்த நேரத்துக்கு வந்து துணிய மட்டோ புது துணிய மட்டோ வாங்கிக்கனா போது இல்லையா அது கொஞ்சோ செலவோடோ முடிஞ்சிடுது நம்பளுக்கு அது கொஞ்ச கொஞ்மா சேமிக்கும் போது அது பெரிய விஷயமா தெரியாது இல்லயா
ஆ கூட்டிட்டு போய் எங்க அத்த தா எங்க அத்த தா ஃபோட்டா வேணா எனக்கு அது எ பேரொ கொஞ்ச சேத் வுட சொல்லுங்க நா போட்டுவுர்ர இப்போ நம்ம உங்ளுக்கு தல தீபாவளிக்கி துணிலா எட்த்து குட்தாங்களா
ஆ துணிலா எட்தாங்க
இல்லானா நீங்ளோ படுத்திடலா கடையில
இல்ல ல்ல வீட்ல வந்து வெச்சு தருவாங்க ல்லைங்ளா அந்த மாரி வெச்சு குத்தாங்க ஆனா
ஓ
கணவரோ வந்து தலை தீபாளினு சொல்ட்டு எனக்கு புது ஆடையெல்லா வந்து கடை கூட்டிட்டு போய் வாங்கி யாரு அது இல்லாம நம்ப வீட்டுல வந்து பொண்ணுக்கோ மாப்பிளைக்கோ வச்சு தரணும்ல்லையா அது முறைபடி அது வச்சு துணிய வச்சு குடுத்துதா அந்த மோதிரமும் போடனு போடுவாங்க அதனால வந்து அத சேத்து வச்சு கொடுத்தாங்க
புரிது புரிது இப்ப நோம்புன்றீங்கல்ல அதுக்கு அடுத்த நாள் இப்ப மாவு கட்டி முப்பம்புக்கு நா பண்ணலா நோம்பு எடுத்து அவர் பற்றி கேள்விபட்டிருக்கே ஆனா எது யார் வீட்லையும் எடுத்து பாத்துதல்ல அத பத்தி யாரு எனக்கு எதுவு சொல்ல அதை பத்தி ஏனா உங்களுக்கு உங்க எட்த்துக்கலா என்னன்ன பண்ணீங்க அப்படின்றதது தெரியனு
அ இல்ல அன்னக்கி நோம்புனா வந்து அந்த நோம்பு கயிறுனு எதோ விப்பாங்க அது வந்து நம்ம வீட்லயு செய்யலா இல்ல வெளிய கடையிலயு வாங்கிக்லா அது நம்ப எத்தனை பேரு இருக்ககோமோ நம்ம வீட்டாலுங்க மட்டு தா கட்ணோ அது வெளி ஆளுங்கலா கட்ட கூடாது அந்த நம்ப நோக்கோ இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்கனா அந்த மாரி அந்த கயிறு ரெடி பண்ணிப்பாங்க அதுக்கப்றோ பலகாரங்கலா இனிப்பு இருந்து அதரசம் செய்வாங்க அப்புறோ முறுக்கு அதெல்லா செய்வாங்க
விருவிருப்பாங்க
அதுக்கு வந்து நோம்பு செட்டின்னு ஒண்ணு இருக்ககோ அது வந்து வலி வளி வளியா அந்த செட்டி வச்சு கும்பிட்டு வருவாங்க அதனால அந்த சட்டிய வந்து எடுத்ட்டு போய் பூஜ அறையில வச்சட்டு அதுகுள்ள வந்து இனிப்பு பலகாரங்கள் அதெல்லாம் வச்சி கயிற எல்லாம் வச்சி சாமி முன்னாடி வந்து
அது எப்டி அது வந்து ராவுகால் எமகன்டதூக்குள்ள முடிக்கணுன்னு சொல்வாங்களா நோம்பு எடுக்றது நம்ப எப்பா அன்னிக்கி நாளுகுள்ள சொல்லலாம
இல்ல இல்ல இப்ப நம்ப எப்படி இருந்தாலோ இப்ப சாதாரணமா நம்ம சாமி கும்புறதுனாலே நல்ல நேரம் பாத்து தானே கும்புடுவோ யாரு வந்து மாகண்ட ராவு காலத்துல சாமி கும்ட மாட்டாங்கல்ல நல்ல நேர பாத்துதா கும்புட்ணு அந்த மாரிதா அதுவு நல்ல நேர வர் வரத பொறுத்து கும்புடுவாங்க அந்த நாளுகுட நம்ம காலையிலயே மதியங்குள்ள கும்புட்டா நம்முளுக்கு வேல சீக்கர முடியுல்லியா அதுனால அந்த மரி கும்புட்டுப்பாங்க
எனக் அடுத்த டைம் எடுக்கும்போது ஒனைய எடுத்துட்ட மாரி ன்னு பாக்குறே நோன்பு தொற நீங்க ஒங்க வீட்ல எப்டிருக்றாங்க நா எனக் ஒரு புது அனுபவமலா இருக்குல்ல இதுகடுத்து நா பாத்தது கெடையாதே அனதா நா பாத்துக்குவேனே எப்டி இருக்கிங்க அந்த பழங்கல்லா சொல்றீங்க அது நோம்புச்சட்டின்றீங்க நோம்புச்சட்டி அந்த இதுல்லா எப்டி இருக்கூன் பாத்தது கடையாது அதுவு நா பாத்துருவ ஆனா ஏதோ ஒர் இருக்குல்ல அதனால அடுக் தரவ கண்டிப்பா ஊருக்கு ஒரு முறை என்ன கூப்டுங்க தீவாளிக்கி கூப்புல்லனா பரவால்ல நோம்பு எடு எடுக்கறன்னக்கி என்ன கூப்டுங்க ஏனா அத எனக் சொல்லிருக்காங்க இப்டி பண்றாங்க அப்டி பண்றாங்க எடுக்குறது நல்லது அப்டின் சொ சொல்லிருக்காங்க அனால கண்டிப்பா என்ன கூப்டுங்க
அ கண்டிப்பா அடுத்த அடுத்த வர்ஷொ நீங்க வாங்க ஏ நானே வந்து கூப்ட மறந்துட்டாலு நீங்க வந்துருங்க அதுக்கு இன் இப் பவே நா கூப்ட்டர்ற ஒங்கள ஓகேங்களா அனால நா மறந்துட்டாக் கூடொ கண்டிப்பா நீங்க வந்துருங்க நீங்களும் பாத்து எப்டி இருக்குன் நீங்களு பாத்துக்லா
சேரி சேரி அம்மா கூப்புர்றாங்க நா என்னான் கேட்டுட்டு வந்து அப்பறொ ஒங்குளுக் கால் பண்ற
அ சேரி